ஹலோ
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கறங்க நீங்க நல்லா இருக்கறீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க எங்கிங்க காலையில இருந்து ஒரே வேல
அப்படிங்ளா
ஆமாங்க வீட்ட கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி ஒரு சுத்தி எலைச்சே போயிட்டேன்னு வைங்களே
ம் வீடு கிளீன் பண்ற வேலையில இருந்தீங்ளா
ஆமாங்க வீடு க்ளீன் பண்றது மாப் போர்றது மாத்தி மாத்தி இதே ம் வேலையாவே இருக்குதுன் வச்சுக்கோங்ள நா ஒரு சுத்து ஒடம்பே எளச்சிருச்சு
அ அது ஈஸியா பண்லாங்ளே வேற எந்த மாரி ஐட்டங்க யூஸ் பண்றீங்க
இ எதுக்குங்க க்ளீன் பண்றக் கேக்குறீங்களா க்ளீன் பண்றதுக்குங்க சும்மா சீமர வச்சு கூட்றத்தாங்க மாப் இரு க்குது தண்ணீல புழிஞ்சு தொட தொடச்சுக்குறதுங்க நாம நீங்க வீ ட்ல ஒரு ப்ராடக்ட் வச்சிருந்தீங்ளே நா போன தடவ வந்தப்ப பாத்த அது என்ன ப்ராடக்ட்டுங்க அது
அது டஸ்ட்டுல்லா அப்டியே கேட்ச் பண்ற மாரிதா இருக்குங்க வேக்கம் க்ளீனர் இருக்குல்லிங்
ஆமாங்க வேக்கம் க்ளீனருங்ளா அது
ஆமா
செரி செரிங்க அது ரொம்ப வெயிட்டா இருக்குமேங்க அது ஆக்சஸ் பண்றக்கு
வெய்ட்டெல்லா இல்லேலயே சின்ன மிஷினா இருக்கு
அப்டிங்ளா லேடிஸெல்லா நல்லா யூஸ் பண்ணிக்லாங்ளா
எல்லாருமே கொழந்தைக கூட போல்லாங்க இல்ல ஒண்ணுமே இல்லேங்க சும்மா ப்ளக்ல கனெக்ட் பண்ணிட்டு கரண்ட் மட்டுந் தானே ஆன் பண்ணோம்னா சக் பண்ணி எடுத்துரு
அப்டிங்ளா ஸ்டிக்கு மாரி இருக்குங்ளா அது எப்டிங்க
ப்ளாஸ்டிக் பைப் மாரிதா இருக்குங்க வெயிட்டல்லா இருக்காது
செரிங்க
நம்ம ஒரு ஏரியாலேந்து அப்டியே மூவ் பண்ற மாரிதா இருக்கு கேபிள் லென்த்
ஓ சேரி சேரிங்க ம்
அந்த மிஷின எங்க வேணுமோ அங்க நகத்தி ஈஸியா நகத்திக்லா நமக்கு அங்க டஸ்ட்டுக்குற ஏரியால ஜஸ்ட்டு இப்டி புடிச்ட்டே போனோம்னா அது பாட்ல டஸ்ட்
இப்ப வந்து லேட்டஸ்ட்டாங்க ஒரு வீடியோல பாத்த ம் மாப் இருக்குல்லிங்ளா அதாவ்து வந்து ஆ கூட்றது சேத்தி அதுலயே ஒரு ஒரு மக்கு ஒரு ஒரு மக்களவுக்கு தண்ணி உள்ள ஊத்தீட்டோனு வச்சுக்கோங்ளே அதே அப்டே அந்த மாப் பண்ணிட்டே வந்துருதுங்க கூட்டி விட்ருது பின்னாடியே மாப் பண்ணிட்டு வந்த்ருதுங்க
அதுவு ஈஸியா இருக்கு மிஷினேருக்கு
அத அதாங்க
அ அல்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ரஷ் மாரி வரு அந்த ரெண்டு ப்ரஷ் ல அந்த டஸ்ட்டு எல்லா இருக்குலங் டஸ்ட்டு பூரா ப்ரஷ்ல வழிச்சிரு உள்ள வந்து சக் பண்ணி ஒரு கலெக்ஷன் பண்ணிரு
சேரி செரி செரிங்க ஆனா என்னதா இருந்தாலு நம்ளுக்கு பழைய மெத்தேடுதா நம்மளுக்கு செட் ஆகுமோ இனி புதுசா அதல்லா வாங்னா நம்மளுக்கு செட் ஆகுமா என்னான் தெரிய்லீங்களே
இல்ல அது வேல வந்து ஈஸியு நம்மளுக்கு
ஆ
ஜஸ்டு இப்போ நீங்க இது ஒரு ரெண்டு மணிநேர ஒன்ற மணிநேர கிளீன் பண்றீங்க என்னா அது வந்து ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ்குள்ள கிளீன் பண்ட்டு போயிரு
சேரி செர் செரி செரிங்க
இப்ப நீங்க கைல போட்டு தேய் தேய்ன்னு தேய்கணு
ஆமாங்க
ஆனா அதுல அப்டி இல்லங்க மோட்டர் போட்டு விட்டாங்னா ப்ரஷுதா பிரஷ்ஷ வந்து ஃபுல்லா வேக்கமா பண்ணி எடுத்துரு பேக்ல வந்து க்யூஜி இருக்கு அது மாப்பு மாரி கிளீனா ந ஃப்ளோர வந்து அப்டியே கிளீன் பண்ட்டு வந்துரு அது வந்து சக் பண்ணி அந்த வாட்டரு கூட உள்ளேயே போயிரு
சேரிங்க செரிங்க இப்போ இப்ப மேல ஒட்ரையெல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே அது ப்ளோர் பண்ணுமா இல்ல சக் பண்றது மட்டுதா பண்ணுங்ளா
சக் பண்ணி எடுத்துரு ஃபுல்லா
ஓஹோ
இப்ப நீங்க டஸ்ட்டு வந்து ஒட்ற மேல தொங்கிட்டு இருக்குன்னா அந்த பைப்ப வந்து ஜஸ்ட் இப்டி காமிச்சாலே போது அந்த ஏரியால இப்டியே ப்ளோர் நம்ம கைல்ல மாப் எப்டி சீமாரு போட்டு கூட்ரிங்ளா
ஆமாங்க
அது மாரி அத காமிச்சாலே போது பூற உருஞ்சிட்டு வந்துரு
செரி செரி செரிங்க இப்ப ரோபோ எல்லா வருது இல்லைங்ளா ரவுண்டா இருக்கும்லங்க
ஆமா
அதுதா வந்து சும்மா அட்வடைஸ்மென்ட் வந்துட்டே இருக்குது நம்ம அத வந்து அது ரொம்ப காஸ்ட்லியான முப்பதாயிரத்துக்கு மேலயே வரு ஆனா அதுல நம்ம இ ஓபன் பண்ணி விட்டுட்டோம்னா அதுவே இந்த ரூமோட மேப்புக்கு தகுந்த மாதிரி கீழல்லா வந்து கிளீன் பண்ணிருது அப்டிங்குறாங்க அதுக்கு ஆளே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க இத கூட நீங்க சொல்றது கூட நம்ம கையில புடிச்சிட்டு பண்ணனு
அது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணி வக்கணு நம்ம எந்தெந்த எடத்துல வந்து என்னென்ன பொருளுக்குங்குற அத சேஜ் பண்ணிக்கனு
உம்
ஒரு டையோ நம்ம ரூமோட நீள எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு எல்லா குடுக்கணு அதுல ஸ்டைட் லயன்னு இதெல்லா மேப்பிங் பண்ணி குடுக்கணு அத குடுத்துட்டோம்னா அது வாக்கல ஆட்டோமேட்டிக்கா போய் ஃபுல்லா கிளீன் பண்ணிரு
ஓ செரி செரி செரிங்க நீங்க சொல்றது காஸ்ட் ட்டவயிஸ் கொஞ்சோ கம்மியா இருக்குங்ளா
ஆமங்க இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா அந்த மாரிதா வரும்
ஓ லைஃப்பு எவ்ளோ லைஃப் வருங்க இதுக்கு கரண்ட்டுங்குறதுனால
நம்ம யூஸ் பண்றத பொருத்து நம்ம எந்தளவுக்கு யூஸ் பண்றோமோ அத பொறுத்துதங்க அதோட இது
செரிங்க கரண்ட்டு எவ்வளோ தொல கன்சம்ஷனா இருக்கு
கரண்ட் எல்லா பெருசா இருக்காது நம்ம வீட்ல வர நம்ம ஒரு ஹேர் ட்ரை இது மாதிரி யூஸ் பண்றோம்னா அது மாதிரிதா போகு
ஹேர் ட்ரயர் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துல வச்சுருவோ‌ வச்சுங்க இது ரூம் ஃபுல்லா கிளீன் பண்றதுனா
அதே அளவு தாங்க நீங்க மீறி போனா இன்னொரு ரெண்டு நிமிஷ சேத்தி போடுவீங்க
ம்
சீமாத்தில போட்டு கூட்டனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மணி நேர கூட்டிகிட்டுருப்பீங்க
ஆமாங்க இடுப்பே உடஞ்சிரு ம்
ஆனா இது அப்டி கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு அந்த பைப் வந்து ஒரு ரூமுக்கு எங்கெங்க டஸ்ட் இருக் கோ அங்க போறா நகத்திட்டே போனா போது ஒரு ரூமுக்கு ஃபுல்லா நகத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு அஞ்சு நிமிஷ கூட தேவைப்படாது ஆச்சு
அப்போ நீங்க சொல்ற அந்த மௌத் து ஏரியால வந்துங்க சர்கலா வந்து குட்டி அந்த குளஸ் மாதிரி இருக்குமா இல்ல வைப் பேர் மாதிரி நீட்டாமா இருக்குங்களா
வைப்புற மாதிரி நீட்டமா இருக்கு ச சின்ன ஏரியாவா இருந்துச்சுன்னா அந்த பைப் அளவுக் கு ரவுண்ட் பைப்பு கொடுத்துருப்பாங்க
ஓ நம்ம மாத்தி போட்டுக்கலாங்களா
ஸ்லைட் டைப்ல இருக்கு எது வேணாலு நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலா
ம் ம் அப்டி பட்டயா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி அது ஈஸியா ஒரே செகண்ட்ல ஆ பண்ணிக்கலா
பாடி உங்களுக்கு ஒரு அடிக்கு மேலயே இருக்கு அந்த பட்டையா அகலமா இரு க்கு அது ஜஸ்ட் இப்டி மூக் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ளோர்ல இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே மண் மாறிக்கிறது எல்லாமே உரிஞ்சிட்டு வந்துடு
ஆ ஆ ஆ செரி செரிங்க எப்டி நீங்க வாங்குற இடத்துல போன உடனே கேட்டா குடுத்துருவாங்களா
ஆமாங்க எல்லாமே அவங்களே தயார் பண்றாங்க
ம்
தயார் பண்ற இடத்துல தா நாங்க வாங்குனோ
செரிங்க
மாப்பும் கூட அங்கே வாங்கின அவங்களே வந்து அந்த நூலு எல்லாமே அவங்களே பண்ணித்தா பண்றாங்க
செரிங்க
இந்த நூலெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்நரி கடையில வாங்கற மாரி இருக்காதுங்க இது வந்து ஸ்பெஷலா பண்றாங்க
செரிங்க
கடையில எல்ல வாங்குறத எல்லா பாத்திங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் போட்டால் லப்பேன் ஐ ஐ இ போய் எல்லாம் நூலெல்லாம் உழுந்துரும் கட் ஆயிடும்
செரி செரிங்க
இதெலாம் ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாரி யூஸ் பண்லாம்
ஓ ஹோ ஹோ இதுல ஒரே டிசைன் தான் இருக்குதுங்களா இல்ல வேற ஏதாவது மாடல் வேற மாதிரி மாடல் கூட ஏதாவது இருக்குங்களா அங்க நேர்ல போனா
மாடல் ஒரு நாலஞ்சு மாடல் வச்சிருப்பாங்க
ம்
நம்மளுக்கு ரூம் சைஸுக்கு தகுந்த மாரி வாங்கிக்க வேண்டியதா இப்ப ஒரு இப்போ உங்களுக்கு ஃப்ளோரு வந்து ஜாஸ்தியா நீள நீளமா இருந்ச்சுனா அதுக்கு தகுந்த மாரி வாங்கணும்
ஆ
இல்ல சிரிசா இருந்தா போதும் நமக்கு வந்து ரூம் சிரிசுதா அப்டின்னா இது வாயிங்க்கலா
சரிங்க சரிங்க
என்ன உங்களுக்கு எந்த மாப் வாங்னாலும் அதைய வந்து நம்ம தண்ணி போட்டு நம்ம கைலில்லாம் புளிய வேண்டியதில்ல அதுக்கு ஒரு மிஷின் குடுத்துருக்காங்க
ஓஹோ சரி சரிங்க ம்
ஜஸ்ட் அதுல டிப் பண்ணி எடுத்தோம்னா வாட்டர் பூரா காஞ்சு வந்துரும்
அப்போ நாம தானங்க தேக்கணும்
தேக்கறது நம்மதா தேய்க்கணும் உங்களுக்கு அகலம் ஜாஸ்தியா இருக்கு
ம் ம் இந்த ஹாஸ்பிட்டல்லலா யூஸ் பண்றாங்களே அந்த மாரிங்களா
ஆமா
ஹாஸ்பிட்டல்ல ஒரு லெந்தா ஒரு பைப் வச்சு கிளீன் பண்ணிட்டுருப்பாங்க
ஆமா
ம் ஹூம்
அது மாரி இருக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வேல
ஓ சேரி சேரி
ஒரு ஒன்றடி அந்த மாரி இருந்ச்சுன் வைங்க ஒன்றடிக்கு ரெண்டு தடவ வந்து நீளமா இழுத்திங்கனாவே ஃப்ளோர் நீட்டா க்ளீன் ஆயிரும்
சேர் சேர் சேரிங்க
அதுலயே உங்களுக்கு என்னன்னா மிஷின் போட்ருக்கும் நம்ம தேய்க்க வேண்டிது இருக்காது
ம் ம்
மிஸ்
வீட்டுக்கு பக்கத்துல இருக்குதுங்களா எங்க இருக்குதுங்க எங்க போய் வாங்கணுங்க
இங்கருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரு போகணும்
முப்பது கிலோமீட்டர் போணுங்களா ஓ சரி சரிங்க ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணி வாயிங்க்கலாங்களா நேர்ல போனாத பரவாயில்லைங்களா
ஆன்லைன்ல வேணாலு ஆர்டர் பண்ணி வாயிங்கலா
உங்களுக்கு அதுல மாடல் ஏதாவது எடுக்க முடிஞ்சதுன்னா எனக்கு ஏதாவது போட்டோ எடுத்து அனுப்புங்க பாக்கறேன் நானு நல்லா இருந்துச்சுன்னா கூட ஆன்லைன்ல வாங்க முடிஞ்சா வாயிங்கற நீங்க சொல்றது முப்பது கிலோமீட்டர் தூரமா இருக்கு இல்லீங்களா ஆன்லைன்ல கூட பண்ணிக்கலாங்க
சரிங்க நா உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணா அனுப்ச்சுடறேங்க
ஆ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அனுப்ச்சு விடுங்க நம்மளுக்கு புடிச்சதுன்னா அப்றம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலா சரிங்களா
ஒரு சரிங்க அதுல சின்னதுலருந்து எல்லா ப்ராடக்ட் அவங்க என்னென்ன பன்றாங்களோ எல்லா த்தயுமே உங்களுக்கு அனுப்ச்சுடறே
சரிங்க
பாத்துட்டு அப்பறோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்க அத பண்ணிக்கலா
ஓ கண்டிப்பா வாங்கிக்கலாங்க ம் சேரி நீங்க பாத்துட்டு கூப்ற்றீங்களா ஆ ஓகே ஓகேங்க தேங்க்ஸுங்க
ஓகேங்க தேங்க்ஸ்